நலம், வணக்கம் பிரதர் வணக்கம் எப்டி இருக்கீங்க? நல்லா இருக்கே, நீங்க எப்டி இருக்கீங்க? ஆ நல்லாருக்கே நல்லாருக் அ, சாப்டிங்ளா
இந்த இனிமேதா ப்ரோ சாப்புட்ணு, நீங்க சாப்டீங்ளா
ம் நானு இதுக்கு மேலதா சாப்ட போறே ம் உங்க ஏரியால மழ வருதுங்களா இங்கெல்லா நல்ல மழ வந்து
இல்ல ப்ரோ இங்க வெயில்தா ப்ரோ அடிக் கிது ஆனா மேகமூட்டங்கள் ஒரு ரெண்டு நாளா இருந்துச்சு
ஓஹோ
மழ வந்த மாதிரி இல்ல ஆனா நம்ம அந்த கிளைமேட் கொஞ்சோ ரொம்ப சில் கிளைமேட் இருக்கு பாத்தீங்ளா அந்த மாரிதா வந்துச்சு
அதா அதா இப்ப வந்து இங் இப்ப வந்துட்ருக்கு மழ இங்க
அ அதா அந்த இதெல்லா ம ஹாட்னஸ்லா அப்படியே போய்ட்
ஆமாமா, ஃபினிசிங் டச் குடுத்துட்டுருக்க ஈட்டெல்லா ம் ம் ம் ம் ம், சொல்லுங்க நைட்டு தோச மதியோ வச்ச கொழம்பு இருக்கு சோ அந்த கொழம்புல
ம்
நம்ம வீட்ல
இல்ல ப்ரோ இங்க நா நைட்டு ஓட்ஸ் அந்த மாரிதா ப்ரோ சாப்ட போறே
ஓ ஓகே பரவால்ல ஆ அ
ஆமா மா அது அதா ஆக்சுவலா நைட் அதா சாப்டுவே
ஓஹோ பரவாலயே அஹ
ஃபுடுனால ஒரு பத்து மணிக்கு அந்த மாரிதா சாப்டலாம்னு இருக்குறே
ஓ ஓகே ஓகே ஆமா நைட்ல வந்து கொஞ்சோ லைட்டா எடுத்துட்டா தா பரவாயில்ல நமக்கு ஹெ
ஆமா ஆமா இப்போ சோசியல் மீடியால கூட ரொம்ப ட்ரெண்டிங் ஆய்ட்டு இருக்கு ப்ரோ இப்ப வந்து பெரிய பெரிய செலிப்ரட்டிஸ்லா என்ன சொல்றாங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு என்னோட டின் ன்னர் ஓவர் சிக்ஸ் தர்ட்டி டிக்குமேல நா சாப்படுறதில்லே அப்டின்ல்லாம் சொல்றாங்க
து எங்க வீட்டுல எங்க டாடி வந்து ஃபாலோ பண்றாரு அது அவர் அக்கு பஞ்சர் சொல்லி ஒரு இதுக்கு போயிட்டு இருக் காரு அவங்க அப்படிதா சொல்றாங்க அதாவது நீங்க அ சூரியன் மறையறதுக்கு முன்னாடி நீங்க சாப்ட்ருணும் ஏன்னா வந்து ஒ சுச்சிவேஷன் வந்து ஆ வந்து இதாதா பாத்திங்கனா எட்டு மணிக்கு மேல வந்து டைஜஷன் பிராப்ளம் இருக்கும் அதாவது இருக்கா ஆகாது நீங்க அதுக்குள்ளே முடிச்சட்டீங்கன்னா உங்களுக் க்கான வேலை ஆகி முடிஞ்சிடும் அதே மாரி ஆ கொஞ்சம் சாப்பிட்ட உடனே தூங்கற மாரிதா வரும் ஒரு நைட் எட்டு மணி ஒன்பது மணி சாப்பிட்டோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்ல அர மணிநேரத்ல தூங்கிடுவோம் அப்டிங்கபோது சாப்ட்டோனே தூங்கனா அந்த டைஜிஸ்ட் ஷன் வந்து ப்ராப்ளம் இருக்கும் அல்சர் அதாவது உட வயித்தெரிச்சல் இருக்கும் கும் ஸோ அதனால பாத்தீங்கன்னா இங்க முதல்லே சாப்பிட்டிங்கன்னா அதோடைய உடம்பு வெயிட் போடாது அதே மாரி இளமையாவே இருப்பீங்க சொல்ல போனா அவங்க சொல்ற மாரி ஃபாலோ பண்ணீங்கன்னா அதே மாரி பாத்திங்கனா சுகர் கட் பண்ண அதாவது ச கரை அளவல்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க சொல்ற மாரி நீங்க உணவு பழக்க முறை பாலோ பண்ணீங்கனா நீங்க அப்டியே லுக் அப்டியே அ லுக்வயிஸ் பாத்தீங்கன்னா அப்டியே யங்காவே இருப்பீங்க சோ அது வந்து எங்க டாடி ஃபாலோ பண்றாரு எங்க மம்மியும் ஃபாலோ பண்றாங்க ஆனா வந்து டெய்லி ஃபாலோ பண்ண முடியல அது ஒரு அவங்களோட சந்தர்ப சூ சூழ்நிலைகள் சோ அவங்கள ஃபாலோ ஃபாலோ பண்ண முடில பட் ஆனா அப்பப்போ ஃபாலோ பண்ணுவாரு இந்த மாரி ஃபாலோ பண்ணிட்டு நல்ல ஆரோக்கியமா அந்த மாரிதா இருக் கு அப்டி சொல்ல போனா அந்தமாரி ஃபாலோ பண்றபோது நல்லா இருக்கும் நீங்க சொன்ன மாரி
அதா ப்ரோ ஆனா வந்து ஆக்சுவலா என்னதா இருந்தாலுமே ஆ என்னால வந்து என்னன்னா அந்த சுகர் கண்ட்ரோல் பண்ணாம இருக்கவே முடியாது
ம்ஹூம், ம்
அது கா ஒரு நாளைக்கி கொஞ்சமாச்சு அந்த சக்கர அந்த சுகர் கிரேவிங்ஸ் அந்த மாரிதா எனக்கு இருக்கு எப்பமே அ ஏதோ ஒரு இதுலதா எப்பிடியாச்சு சாப்டுட்றது ஸ்வீட்டு இல்லன்னா அந்த நீங்க ஏற்கனவே நா சொல்லிருப்போ உங்கட்ட லசி கலைக்கி சாப்
ம் ம் ம்
அந்த மாதிரி அது கண்ட்ரோல் பண்ண முடில ப்ரோ சுகர் மட் டு மத்தது சாப்படாம கூட இருந் துருவோ ஆனா சுகர் இல்லாம இருக்க முடியாது
ம் ம் ம் உண்மதா என்னாலயு இருக்க முடியாது பட் ஆனா நா ஒரு மூணு மாச இருந்தே நெறைய டிஃப்ரண்ட் எனக் கண்டுபிடிக்க முடிஞ்சுது அந்த முகத்திலயு பாத்தன்னா அந்த முக வந்து பளிச் சுன் ஆகறது நல்ல சுறுசுறுப்பா இருக்குனு வெச்சுக்கோங்களே சீக்கிர எந்திரிக்கிறது சுறுசுறுப்பா இருக்கு ஒடம்பு சோம்பேறித்தன ஆகாம நல்ல சுறுசுறுப்பா இருக் கு சொல்ல போனா நல்ல ஒரு ஆரோக்கியம அதாது பாத் எப்டி சொல்றது நம்ம ஏதாது ஸ்வீட் சாப்ட்டு காஃபி டீ கூட எதுமே குடிக்க மாட்ட அப்டியே அது ஸ்கோர் எல்லா கட் பண்ட்டு இருக் கம்போது நல்லா ஆ நல்லா உடற்பயிற்சி பண்ட்டு இருக்கும்போது பாத்திங்னா அவ்ளோ சூப்பரா இருக்கு ஒடம்பு எந்த ஒரு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கு நம்ம அப்டியே ஒடம்ப ஃபீல் குட்டா ஃபீல் பண்ணுவோமல்ல ஒரு டைம் இது ஒண்ணு நல்லா இது பண்ட்டு மசாஜ் கிசாஜ் பண்ணம்னா இல்ல ஒடம்பு கை கால்கள எல்லா நம்ம யாரா புடிச்சு அழுத்தி உட்டாங்னா எப்டி கடைசியா ஃபீல் குட்டா ஃபீல் பண்ணுவமல்ல அந்த மாரி ஆஹ் எந்த ஒரு இது இல்லாம ஃபீல் அப்டியே நிம்மதியா இருக்க மாரி இருக்கு சொல்லப்போனா அப்றோ இது இல்லாம வலிகள் எது இல்லாம ப்ச் அப்டியே என்ன என்ன பா த்து பண்ணோம்னு நானு சரி ட்ரை பண்ணி பாக்கலாம்தான் ட்ரை பண்ணி பாத்த பட் ஆனா என்னால அது வந்து அவுங்க சொன்ன மாரி டிஃபரண்ட் எனக்கு தெரிஞ்சது இந்த மூஞ்சில வந்து அந்த மூஞ்சி வந்து பளபளன்னு ஆகுறது அந்த ஸ்கின் அந்த அதே மாரி ஹேர் ஃபால் எல்லா இல்லாம இருக்கிறது ப்ச் அப்டியே ஒடம்பு மெயினா குறையுது அதுதா மெயினுங்க நீங்க ஸ் நீங்க எவ்ளோதா ஜிம்க்கு போங்க எல்லா பண்ணுங்க ப்ச் அதாது பாத்தீங்கன்னா நீங்க சுகர மட்டு கட் பண்ணிட்டு ஜிம்முக்கு எல்லா போகாதீங்க சுகர மட்டு கட் பண்ணிட்டு அப்டியே டயட்டோட இருங்களே நீங்க ஒன் ஒடம்பு அப்படி பாதியா கொறஞ்சிரு அது நா வந் து ஃபீல் பண்ண நிறையாவே கிட்டதட் ட உன வந்து இந்த மூணு மாசத்துல வந்து பத்து கிலோ பக்கோ கொறச் சுட்ட சுகர் மட்டு கட் பண்ணிய ஒர்க் அவுட்ல எதுவுமே இல்ல சுகர் கட் பண்ணி எனக்கு அவ்ளோ இதாச்சு அப்பதா தெரியவந்ச்சு சுகர்ல இவ்ளோ கொழுப்பு சத்து இருக்கா அப்படிங்கறது அப்பதா தெரிய வந்ச்சு
ஹம் அதான் ப்ரோ நம்ம கேலரி எல்லா மேக்சிமம் அந்த சுகர்லதா இப்போ நம்ம என்ன இன்டேக் எடுத்தாலுமே ஆஹ் அதிகபச்சம் முப் முக்காவாசி சுகர் கன்டென்ட்தா அது இப்ப நார்மலா நீங்க ஒரு கூல்டிரிங் குடிச்சாலுமே ஒரு ஹன்ரெடு எம் எல் அந்த மாரி குடிச் சாலுமே ஹன்ரெடு டு டுஹண்ரெடு எம் எல் சோ அந்த மாரி நீங்க குடிச்சாலுமே அதுல வந்து பத்து கிராம் கிட்ட சுகர்தா அது அது சோ நம்மளுக்கு வந்து இன் முடட்டய கூட அது எக்ஸ்ட்ராவா நம்ப சாப்படுற மாரிதா கணக்கு வந்துர்து நம்ம டைரெக்டா நம்ம சுகர்ஸ் சாப்பிடறலானாலும் இது இன்டடைரக்டா இந்த மாரி வந்துருது அப்புறோ வந்து நம்மளே அறியாம வீட்ல இந்த சம்மருக்கு உங்களுக்கே தெரியு நம்மள அறியாம ஐஸ்கிரீம் இருந்தா அத சாப்ட்டுருவோ என்ன பண்றது வெயில் காலத் இது அத சாப்ட்டாதா கொஞ்சோ ஜிலு ஜிலுனு இருக்குது அதுதா இனிமே குளிர்காலோ வந்து சின்ன டீ குடிச்சுதா பழகணு ஏதோ ஒண்ணு சுகர் இல்லாத டீதா குடிக்கணும் போல தெருது
ம் இல்ல நாட்டு சக்கரைய யூஸ் பண்ணுங்க அது வந்து அது வந்து அவ்ள சீக்கிர இத நா எனக்கு சுகர் க்ரேவிங்ஸ் இருக்கு என்ன பண்ணுவன்னா அந்த நாட்டு சக்கரைய சாப்புடுவே அப்டிங்போது அது வந்து இதுல வராது அ அது வந்து நல்ல க ப்ரோட்டீன் இருக் கதல அப்டிங்கும்போது நாட்டு சக்கர வந்து சுகர்ல வந்து ஒடம்பு வந்து இதா பண்ணாது நா அத அத எடுத்துப்ப நானு நாட்டு சக்கர இல்லனா பனங்கல்கண்டுன் சொல்லுவாங்கள அத வந்து சும்மா லைட்டா ஒடச்சி வாயில போடுவ அப்டிங்கும்போது அது வந்து இதாகு நா வெள்ள சக்கரதா மெயினா மெய்ன பாத்தினா இந்த வெள்ள சக்கர இந்த ஸ்வீட் ட்டு இதுதா பாத்தீன்னா ஒடம்புக் ரொம்ப இது அதாவது பத்தினா கலோரி அதிக இ தா வெய்ட்டு போட்றதுக்கு காரணமே நீங்க வந்து டீயிலே பாத்தீனா நாட்டுச்சக்கரை இந்த மாரி போட்டு குடிக்கும்போது பாத்தீங்னா ஒடம்பு வந் து உங்களுலாலயே அத ஃபீல் பண்ண முடியு ஷோ அது வந்து சுகரும் கெடை இது ஸ்வீட்டும் சாப்ட்ட மாரி இருக்கும் டீயு குடிச்ச மாரி இருக்கும் ஆனா சுகர் கட் பண்ண மாரியு இருக்கு சோ அப்டி சொல்றே நீங்க அப்படி வேணா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியு உங்க ஒடம்புல இருக்க நீங்களே மாற்றோ நீங்களா உணர்வீங்க அத சொல்ல போனா ஒரு புத்துணர்ச்சி அ அ
இதல்லா வந்து நோ சுகர்ண்ட்டு ஒரு ப ஹைலைட் மாரி பாயிண்ட்ட போட் டு அப்டிதா ஒரு ஒன் மந்த் ஃபாலோ பண்ணி
ஃபாலோ பண்ணி பாருங்க, ஆமா ஆமா ஆனா எந்த ஒரு அ இ இந்த ஸ்வீட் டு எதுமே சாப்டக்கூடாது ஒன் லி சுகர் தேவ இருந்துச்சுன்னா அந்த நாட்டு சாக்கர மட்டு ம் ம்
அது மேக்சு நா இப்பத்திக்கு நா என்ன பிளான் போட்ருக்கன் னா டைரெக்ட்டா சுகர் எடுத்துக்க மாட்ட ச அது தேவ அப்டி கிரேவிங்ஸ் அந்த மாரி இந்ச்னா டேட்ஸு அந்த மாரிலா சாப்ட்டு எடுத்துக்கலா அப்டின்னு நா இருக்கற ஏனா அது நேச்சுரல் கண்டென்ட்ல வந்துருதுல்ல ஆ அதனால அப்படி கணக்கு போட்டு இது பண்ணு நா டைரக்டா எடுக்காம அப்டி சப்போஸ் கிரேவிங் எடுத்துச்சனா இந்த மாரி இன்டைரெக்டா ஒரு ட்ரை ஃப்ரூட்டா அந்த மாரி எடுத்து ஆஹ் அப்டி அந்த க்ரேவிங்ஸ இது பண்ணிக்கலாமேன்னு இருக்கன் ப்ரோ
ஓகே ஓகே அப்டி கூட பண்லா ம் ம் ம் உம் ம் ம் ச் என்னான என்னதா இது எ என்னோட எக்ஸ்ஃபீரியன்ஸ் அதனால சொல்ற நானு என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சு நானுமே ஒருத்தர் சொல்லும் போது என்னடா இந்தாலு இப்டி வொளர்றாரு எப்புட்றா சுகர‌ கட் பண்ணா எப்புட்றா ஒடம்பு கொறையு சாப் ப்பரது கம்ப் பண்ணா தான ஒடம்பு கொறையு நானு அப்டித்தா சரி அவர் சேலஞ்ச் பண்ணிதான் நானே பண்ணே நீ நீ வேணா அவரு எனக் சேலஞ்ச் பண்ணாரு நீ வேணா ஒரு ரெண்டு மாசொ நீ பண்ணாம இரு ந்து பாரு ஓ ஒடம்பல மாற்றோ ருக்கா இல்லனா எ நா ஒனக்கு பத்தாயிரம் காசு தரேன்னாரு நா அதுக்காகவே பண்ணே அ பெட் பண்ணாரு சோ அதுக்காகவே நா வந்து பண்ணே அதே என்னால க உணர முடிஞ்சுது அவரு சொன்னா சொன்ன சொன்னனா இல்லயா நடஞ்சா இல்லயா நா இதுகெல்லா நா எப்பி ரெகுலரா சாப்பாடு சாப்பாடுதா சாப்ட்டுட்டு இருக்கே எல்லாமே சாப்புடுவே ஆன சுகர் மட்டு கட் பண் டு கோ அப்டி இருந்தம் போது கரெக்டா என்னால ஃபில் பண்ண முடிஞ்சது
ம் ம் சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ அப்பறோ நீங்க அதா சொன்னீ ங்க நீங்க ஒர்க் அவுட் அந்த மாதிரி எல்லா அந்தளவுக்குல்லா ப்ரிஃபர் பண்ண மாட்ட இந்த மாரி சுகர் கட் ஆவுடுதா நீங்க சொல்றீங்க
ம் ம் ம்
ம் நல்லதுபா ஆனா நா னு ஃபாலோ பண்லாதா ப்ரோ இப்ப இந்த சுகரு க்ரேவிங்ஸ கொஞ்சோ கட்டுப்படுத்தி இந்த மாதிரிதா நா ட்ரை ப்ரன்னும் ஒன்னு ஏனா வந்து லைட் ஃபுட்டு சாப்ட்டாலு ஓரளவுக்கு நல்லா சீக்கிரமாவு தூக்கோ வருது நம்மளுக்கு
ஆமா உண்மதா
ஏனா எங்க வீட்ல சின்ன பசங்க இருக்கறதுனால எங்க அப்பா பாத்திங்கனா அவங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸு அந்த மாரி ஃப்ரைட் ஐட்டம்னா அந்த மாரி வாங்கிட்டு வருவாரு மத்தியானானா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வருவாரு சோ அதுலயு நம்மளுக் கொஞ்சோ பங்கு இது அவங்ககிட்ட அடிச்சு புடிச்சு வாங்கி சாப்ட்டுருவே இதுவே ந்து அவங்க ஃபுல்லா சாப்புட்டோ அப்டினு சொல்ட்டு ஒரு மைண்ட் செட்ல இருக்கலான் நெருக்குறே
ஓகே ஓகே உண்மரா உண்மதா ஆ
இத தவிர்த்து இப்ப வேற எதனா டயட் பிளானு நீங்க எதனா ஃபாலோ பண்ணிருக்கீங்களா ப்ரோ
ஆக்சுவலா வந்து இதுக்கு முன்னாடி பண்ணது சொல்ற இப்ப வந்து சுகர் கட்ல தா இருக்கே இதுக் க்கு முன்னாடி பாத்திங்னா தா அந்த ஜிம் போற பழக்கொ ஒர்க் அவுட் பண்றாவ வீட்லயே ஜிம்முக்குலா போ மாட்டே வீட்லே ஒர்க்கவுட் பண்ற பழக்கொ உண்டு அந்த ரெண்டு வெயிட்லிஃப் டு ஒரு ரெண்டு தம்புள்ஸ் இருக்கு அதை வச்சே நா ஒர்க்கவுட் பண்ணுவே சோ அது வந்து எனக்குன்னு சொல்லி ஒரு பத்து நிம்ஷோ ஒதுக் வே ஒதுக்கி பண்ணம் போது பாத்திங்க னா என்னனா நம்ம வீட்லயே உக்காந்துருக்கோ சோ வெளியில போக் அ வெளியில போகாது மீன்ஸ் அ சாப்ட்டு உக்காந்துட்டே இருக்கும் போது பாத்தினா அந்த வயிறெலா போ தொப்ப விழுந்துரு சோ அத கண்ட்ரோல் பண்ணு அந்த இது பண்ணனு சோம்பேறி ஆய்ட்றே அது துக்காவே பாத்தனா ஒடம்புக்கேதோர் ஒழைப்பு குடுக்கணுன்றதுக்காகவே நானு இது ப பண்ண ஒரு கோட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண அதுமே இப்பொ பண்ணிட்ருக்க ஒர்க் கோட்டிங் பண்ணும் போது நம்ம எவ்ளோ ஒர்க் அவுட் பண்றமோ அதுக் கொஞ்சொ டயட் கொஞ்ச குடுக்கணு ஏனா வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்றதுக்கு மெயின் பாத்திங்கனா அந்த மசில்ஸ்ஸெல்லா கொஞ்சொ ஸ்ட்ராங்காகணு ஸ்ட்ராங்காகறப் பர்தா நம்ப வந்து இ ஃபுட் எடுத்துக்கணு நம்ம பொயி ஜங்க் ஃபுட்டெல்லா எடுத்துட்டம்னா நம்ம ஒர்க் அவுட் பண்றதுக்கான இதுவே இருக்காது நா ஜங்க் ஃபுட் எல்லாத்தமே தவிர்த்துட்டே இப்ப எதுவு ஜங்க் ஃபுட் சாப்புட்றதில்ல நானு அதிகமா மெய்னா நூடுல்ஸ்ஸு சோ அந்த பீஸா பர் அதெல்லா எதுமே ஏதோ ஒரு நாள் ரெகுலரா இல்ல ஏதோ ஒரு நாள் சாப்புடுவெ மாஸ்த்ல ஒரு நாள் ரேரு சோ அதுமா அப்டிதா சாப்டுவ மத்தபடி பெருசா எடுத்துப்ப மதே மாரி ரைஸ் கம் பண்ணிட்டே ரைஸ் சாப்புட்றதில்ல ரைஸ்சுமே பாத் திங்னா நமக்கு வந்து சுகர் கண்டன்ட் அதிகப் பண்ணு ரைசுமே அதனா ரைசுமே நா எடுத்துக்க மாட்டே சப்பாத்தி ரைஸ்ஸுனாலு ஏதோ கொஞ்சமா எடுத் தா சப்பாத் தி தோச சோ இந்த மாரிதா எடுத்துப்பனோஞ்சி ரைஸ்ஸு கட் பண்ட்ட நானு சோ ரைஸ்ஸு ரொம்ப அதிகமா சாப்டம சாப்புடுவ கொஞ்சொ ரை அதிகமா சாப்புட மாட்டே சோ அந்த மாரி மாறிட்ச்சி ம்
சேரிங்க உங்ககிட்ட பேசனது ரொம்ப ச சந்தோஷமா இருந்துச்சு ப்ரோ டயட் பிளான்லா ரொம்ப மோட்டிவேஷனா இருந்துச்சு நானு ஃபாலோ பண்ற ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ம் நன்றி ப்ரோ